ஹலோ சாப்டியாடா
ம் சாப்டேண்டா நீ சாப்டியா
ம் இனிமே தா சாப்புட்ணு இது மாரி நார்லா பேசலா நார்மலா அப்டியே சாப்பிட்டே சாப்பிட்டியானு கேட்டே போயிட்லாமா நீ ஃபர்ஸ்டு சாப்டியா கேளு நா சாப்டியா கேக்குறே திரும்பி நீ சாப்டியா கேளு நா சாப்டியா கேக்கற அப்டியே ஓட்டீடலாமா
ஏ அப்டியே ஓட்ட முடியாது ரிப்பீட்டட் வார்த்தையே எப்பற்ற பேச முடியு அப்ப அவுங்களுக்கு டேட்டா கெடைக்காது
நீ நா சாப்ட்ட நானா சாப்ட்ட அப்டி நீ நா சாப்ட்ட நானா சாப்ட்ட கட்சி வரியு அதா ஓட்ண நனா அத மட்டு அப்டியே போட்டனே அடி அடி அப்டி இப்டி இப்டி அப்டி அவ்ள்தா முஞ்சு வச்சு அவ்ள்தா பேசுங்கன்னா னா பேசனு வேற தெர்ல பட்டுபட்டுன்னு
இப்போ நா வந்து இன்னக்கி நாளக்கி அப்ளே பண்ணா எனக்கு புதன் கெழமை தா கெடைக்குமா அமௌண் ட்டு
எனக்கு தெரிஞ்சு செவ்வா கெழம திங்கெழம எறக்க முடியுன் நெனக்கிற இன்னக்கி செவ்வா க சே சனி கெழமதான இன்னக்கி
ம்
அலா ஞாயறு திங்கள் சவ்வா கெழமா பேமெண் எடுக்லா மாரி வரும் போலக்கு
ம் எப்டி இருந்தாலு இப்போ ஏமாத்துன ஃபோன் பண்ணி கூப்டு என்னாங்கடா வரன் சொன்னீ என்னாச்சு அப்டின்னுவாரு
நம்ம வீட்ல அழ மாற்றான்ன சொல்ரு
நா ஒண்ணு இல்ல நா ஃபோன் எடுக்ல நீ ஃபோன் எடுத்து சொல்ரு
டேய் டேய் நீ எத்து சொல்றா தப்பாய்டு நீ சொல்லு
என்னானு சொல்றது அவரு எப்டி இருந்தாலு வாடா எதா து சொல்லுவா
இன்னவா எ இன்னு எங்க ஆயாவோட வற எங்க ஆயா என்ன சம்மதொ சொல்ட்டா வந்துன்னேக்குறன்டா சொல்லு ஊ ஆயாட்ட சொல்ரு நீ ஆயா இது மேரி கேக் ஐயா
ம்
அயி சொன்னா முஞ்சுச்சுல அவ்ள்த
எங்கடா இப்ப அவரு ஃபோன் பண்ணி அதுக்கு வேற கேப்பாரு நா வேற என்னா கிஷோரு வரன் சொல் ட்டன்டு அதுக்கு முன்னாடியே போய் சொல்ல வேண்டியது தான வரமாட்டன் சொல்ல வேண்டியதானா அப்புட்ல்லா கேப் பாரு இல வேற இவ்ரு வேற மெயில் போட்டு எடுத்து தரேன் சொல் றாரு ஆனா எப்டின் தெரில
நம்பரா மாரியவே இல்ல எனக்கு இது
அங்க நைட் ஷிஃப்ட்டு போறத்துக்கே புடிக்கெலடா எனக்கு
கண்ணுலா ஒடம்பலா போய்ர்துரா
ஒடம் போறதா போர் அடிக்கிது சழ்ச்சு போச்சு அந்த வேல செஞ்சு செஞ்சு டெய்லியு அதே வேல பொய் செஞ்சுனு இருக்க மாருக்குது ரோபோட்டு மாரி இருக்குது
ஏ மூஞ்சே போய் ச்சிரா ஃபுல்லா கட்டி கட்டியா வந்து கருப்பு கருப்பாய்ட்டு மூஞ்சு ஏதோ ஒரு மாரி ஆய்ச்சு எனக்கு ரொம்ப நாஸ்த்தி ஆய்ச்சு மூஞ்சு
எனக்கு இப்ப நைட்டானா தூக்கொ வரமாட்டியிது நைட் ஷிஃப்ட் பாத்ததுனால பகல்ல மட்டு தூக்கொ வருது நைட்டு வர மாட்டியிது
ம் பழகியிச்சுலா
எங்கடா கடுப்புடா இப்போ நைட்டெல்லா தூங்க முடியாம பெரண்டுன்னுருக்குற
உங்க
முடிய்லயே இது மேலதா ந நைட்டு தூக்கொ வரு தூங்கிடுவ இப்ப வரமாட்டேயிதுயோவ் ஒர் ரெண்டு மணி ஆவ்து மூணு மணி பெரண்டு பெரண்டு படுக்குற வரமாட்டிகிது இதே பகல்னா ச சொக்குது அப்டியே கண்ணு சொக்குது அப்டியே
எனக்கூடதா நீ ஃபோன் பேசிர்ந்தனே அதேதா தூக்கொ சொக்
ம்
அப்டி இப்டி ஒக்காந்துக்குனு ஃபோன் பேசினு ப்ரவீனு கூடோ
இப்ப கூட சாய்ங்கம் தூங்கிதா ஏச்சே
பேசுஞ்ச பேசரனா பேசலயான்னே தெர்லயே ச சாப்பிட்டாயனே பத்துவாட்டி கேக்குரது அதுக்கு என்னா பண்றது
ஆ நம்ப ஒரே வார்த் த்தையே பேச முடியாது கால் ஃபுல்லா அமௌண்ட் வராது ஏன் நா அவங்ளுக்கு கண்டன்ட் வேணும் இதா நெறைய வார்த்தைங்க பேசி ச்சை எடுக்கணு நம்ம நார்மலா பேசுறப்ப நெறைய வார்த்த பேசுவோன்ட்டு தா நார்மலா ஏதா பேசுங்கடா
அதா அது கலேலக எடுத்துவாங்க போலது இவள பேசி
ச்சு தாண்டா அந்த ஏ ஐ க்கு வந்து டேட்டா போவோம் நம்ம பேசுற வார்த்
யாஹா எல்லா வார்த்தையு அதோட இதுல சேவ் பண்ணிக்குன்னா எல்லாமே சேவ் பண்ணிகுட்டா
கேக்குறப்போ பதில் சொல்லு நம்ப பேசுற மாரியே பேசணுட்டு
ஹ
அதுனாலதா பேட் வேட்ஸ் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்குறாங்க அப்புறம் வட சென்னையில வரமேரிதான் பேசும்
நீ இதுட யூஸ்பண்ண கூடாதடா நீ இப்ப பேசரோம்ல்லையா அதுகூட யூஸ் பண்ணடாதுபோலயா
ஹம்
அம் இப்போ அதுக்கு போயிடம்பல்தே
யா அதெல்லா ஒண்ணு போ இதெல்லா எதுவு கேட்க மாட்டாங்கடா
இங்கிலீஷ்னாலையா
அப்பா ஏதாவது பேசுனாதா கேப்பாங்கடா
உம் உம்
அந்த மாரி பேச கூடாதுன்னு அந்த ரூல்ஸ் சொன்னாலா ப்ரச்சன இல்ல
ஆ ஹா
உம்
அதனா தெளிவா சொன்னார்ரா அந்த வார்த்த சொல்லி சொன்னாரு ஏங்கைல
என்னன்ட்டு
அது மட்டு சொல்லாதடா அப்டின்னு ஓன்னுமே ஆதுதா சொன்னே
ஏண்டா டேய் அது சொன்னக்கு அப்புறோயு அவர் சொல்லாதன்றத சொல்லி வச்சிருக்கற அப்ப என்ன டா பண்ணமுடியு
டேய் எனக்கு ஸ்ளோவா அதா வரு உனக்கே தெரியு அவரு ஆனா அவர் எக்ஸாம்பிளுக்கு சொன்னாருடா அவரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னாரு அது வார்த்தைய நீ இப்ப அதுக்கு சொல்றேன்னா அது மாரி சொல்ல கூடாதுடா மத்த அந்த இதுவு பத் பத்தி பேசக்கூடாது இது ரெண்டு வயசு விஷயம் தாண்டா மத்தபடி இது நார்மலாக பேசலேன் நீ மாமா மச்சான் அது என்னா வேனா பேசிக்கலா அதுவு அது ரெண்டு வார்த்த மட்டு பேசாதறனாரு
பேசிட்டியே இப்ப அந்த காசு என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு கால் மட்டும்தா புடிப்பாங்ளா மொத்தமா புடிச்சிருவாங்ளானு கேட்டல்ல
ஆ
அதுக்குனா சொன்னாரு அவ்ரு மொத்தமா
அது அதெல்லா ஒன்னு பிரச்சனை இ பாத்துலட நா வரும்டுன சொன்னாரு இனிமேல பேசாது இனிமேல பேசாாதடானு சொன்னாரு
என்ன தெரியாம அந்த ஒரே ஒரு வார்த்த சொல்லிட்டுக்கிற இப்ப அதால மொத் ம்ம புஸிட்டாங்கனா காரண காமிச்சு எதுவு பண்ண முடியாது நம்பள இவ்ள நேரோ தொண்ட வலிக்க தொண்ட தண்ணி வத்த பேசுனது தண்டத்துக்கு போயிடு
அது பிரச்சன இல்ல பேசுனதுதா ஆனா வேல செஞ்சு காசு போடாது போனா கம்பெனில போறமே அதுதா ரொம்ப மோசொ இதன கூட ஃபோன் தா பேசுறோ உக்காந்த எடத்துலயே பேசறோ அதனால பிரச்சன இல்ல வாய் தா நம்ப டேய் நீ இப்ப நீ ஒரு பொண்ணு ஃபோன் பண்துடா பத்து பேர் பேச மாட்ட அந்த பொண்ணு
அது பேசுறது வேற பேசுனா பிராஃபிட் கெடைக்கு
ஆ அதுக்கே பேசுனா ஒருபா கெடைக்காது
நீ இதுல வந்து பாத்து பாத்து பேச வேண்டியதா இருக்குது பேசுறதெல்லா
அது கேலனா நார்மலா பேசலா சகஜமா ன்னா
எது வேனா பேசலா பிரச்சனை இல்ல ஓப்பனா நம்ம டக்கு டக்குனு நம்ப நம்ப கிட்ட பேசுறமே பேசலா இதுல வந்து அப்டி பேச முடியாது பாத்து பாத்து பேச வேண்டியதா இருக்குது
பட்டுனு வந்துடுது பா எ வாயிலல்லா
ஆ
அதெல்லா ஓதுல குத்துட்டா அவளதாம்போல அந்த ஸ் பிரிய வசினியல்ல எல்லா குத்துட்டா சாலிட வுடு ஃபஸ்ட் பத்து நிமிஷத்துல வீட்டுக்கு அமிச்சுறுவாங்க
பத்து நிமிஷ இல்ல ஃபஸ்ட் நிமிஷமே அம்ச்சுடுவாங்க
இவாலா அந்த அர செகண்ட் தா அர செகண்ட் வீட்டுக்கு
ஒரு ஒரு செகண்டுக்கு ஒரு ஒரு வார்த்த வரு
அ ஆ பேனுனு வரு டிவைஸ் பேனுனு வரு ஒண்ணுமே பண்ண முடியாது அவலாம் இப்ப இவால பைலட் சேந்துதானடா பைலட் என்னமோ
ஆ
நானா பை பணது ஸ்கெத்துறா கெத்துறான்ன பைலட்ரா ஃபைலிட்ரா பதினெட்டு இல்ல அ ஆர்ஃபோர்ஸ் அத பத்தி படிதா அது பிளெஸ் எல்லா ஹிஸ்ட்ரி கிளாஸ் பிளஸ்ஸு
ஆ என்ன பைலட்டாப்போ போறதெலா ரொம்ப செலவாவு
ஆ அதேதா
ரொம்ப செலவு பண்ணி படிக்க வைக்கணு அவங்க வீட்ல அவ்ளோ காசு இல்லே
அ அப்பாவு இல்ல அவங்க அம்மா மட்டுந்தா
யாருக்கு
இவ அத இது சண்ட போட்டு அவ அப்ப வேற ஊர்ல இருக்கறாங்க இவங்க அம்மா வேற ஊர்ல இருக்கறாங்க
அது வேறயா
அ ஆ
ஏன்டா இப்டி இருக்கறாங்க
ஆ சண்ட வந்து அவங்க அம்மா எங்கக்கறாங்க அவங்க அப்பா
த்துக்கு அதேதா பிரச்சனை
ஆ
மா மாம்பழத்துலக்குது
ம் ம்
அதுக்கு அதேதா அவங்க அப்பா வந்து வேணானு வுட்டாங்க அவங்க அம்மா மட்டுந்தாபா கத்துக்கிறது ரெண்டு பேரும் அப்போ கூடப்பாரு ஒழங்கா இருப்ப மேட்டு இல்ல
ம் ம்
வேணா அந்த டாபிக் எடுத்தா எனக்கு வாய்தா ஒளரிடுவேன் வேணா
இது சேரிதா
ம்
அப்பறம் உங்க ஆளு என்னா தான் சொல்லிச்சி அபிநயா
உனக்கு வேற இல்லையாடா பேசுறதுக்கே
கேக்குனாபா கண்டென்ட் வேற எனக்கு எதுவும் இல்ல
அதுக்குன்ட்டு ஏ என்னோடைய லைஃப்ஸ்டோரி தான் உனக்கு கண்டெண்டா கெடச்சிதா அதுவும் ஆ துலே இதுலயே உனக்கு அதுதான் கரெக்டா தெரியுதா கண்ணுக்கு
கேக்குறேன் என்னா சொல்லிச்சா
ம் நார்மளா பேஸ்னோ இப்ப அது கூட இல்லே
ஏ
அவுங்க அண்ணே வந்து சுத்தமா போனே எடுக்க விடுறது இல்ல அவனுக்குதான் தெரியுமே
என்னனு இந்த மாரி இது பண்றதா
லவ் ப எ பேசுறது வெளியே போறதெல்லாம்
ஆஆ அந்த பெண்ணே கம்ப்யூட்டர் கிளாஸ் போதுல நீ வேனா படத்துக்கு இட்டுனு போறதே
ஏய் அதல்லாம் எனக்கு தெரியும் ஆனா அவுங்க அண்ண வந்து வுடுறது இல்ல
ஏய் கம்யூட் நீ நார்மலா தின்னனுர் போய்ட்டு அப்டி தின்னனூர் லட்சுமி தேட்டர் இட்டுனு போய்னும்
தின்னனுனூர் லட்மி தேட்டர் எங்க மதியானம் பன்னெண்டு மணிக்கு போடுறான் சோ
அ அ நீ என்ன பண்ணணும் கால்ல சோ இட்னு போயிடணும் பத்து மணி சோவே டேய் இருக்கு நெனைக்கிறேண்டா
ஆ டிக்கெட்ல பாத்துட்டு தான் கூட்ன்னு போறது
அதான் இருக்குது இருக்குது
ஒரே ஒரு வாட்டி திருவள்ளூர் கூட்டிட்டு போன திருவள்ளூர்ல இங்க எங்கயோ வி ஆர் மாலோ ஏதோ கூட்ன்னு போன
ஆ
லேட் ஆயிடுச்சி அன்னிக்கி வீட்டுக்கு போறதுக்கு அவுங்க அண்ண கண்டுபுடிச்சிட்டா
அப்பறோ
என்ன பண்ட்டானா வீட்ல போட்டு குடுக்காம அவுங்க அப்பா வந்து நோன் நோண்டி கேட்டுருந்தாரு
அ
அப் அப்பா கிட்ட மாட்டினு இருந்திருக்கோ அவங்க அண்ண தான் காப்பாத்தி வுட்டான் ஏன்னா அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்சிச்சி ஏனன்னா அவன் காப்பாத்தி விட்டான் அவுங்க அப்பா போயிட் டு வேற எதாவ் வேல பாரு போ அவ ஃபஸ்ட் வீட்டுக்கு போய் ஃப்ரஷ் அப் ஆகட்டும்னு இவள அம்ச்சி விட்டுட்டான்
ஆ ஆ
வீட்டுக்கு போய்ட்டு திட்டு இனிமேல் நீ கிளாஸ் போ தேவல வீட்லே கெட நீ வீட்டு விட்டு எங்கேயு போத்தேவல்ல
இதோட பத்து நிமிஷம் முஞ்சுச்சு கட் பண்ணிடுறே
ஆ செரி